நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கேன்ப்பா என்ன பண்ணிட் இருக்கீங்க
நா சும்மா லேப்டாப்ல ஒர்க்கு எதும் இருக்கான்னு பாத்துட்ருந்தே அ நாங்க ஏற்கனவே நெறையா ஒர்க்குல்லா பாத்ருக்கோ ஒர்க் ப்ரம் ஹோம் மாறி நெறையா நெறைய அதெல்லா ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு சரி இது பாத்துட்ருக்கோ சரி இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல
இன்னிக்கு சண்டே சமையல் பிரியாணி இன்னிக்கி வந்து பிரியாணி தா செஞ்சே
சிக்கன் பிரியாணிங்ளா
ஆ சிக்கன் பிரியாணி தா செஞ்சே சிக்கன் பிரியாணி அ தயிர் பச்சடி அ பிரிஞ்சாலோட கிரேவி இந் மூணு செஞ்சே
அ ஓகே ஓகே
அப்புறோ வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சிட்ட எப்டியோ ரெண்டு மணி ஆயிடிச்சு போங்க கரக்டா லவனோ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணே
அ சண்டே நால
சண்டேனாவே நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கலான் தா நெனப்போ ஆனா சண்டேனாவே எனக்கு ரெஸ்ட்டே கெடயாது சீரிஸ்ஸாவே ரொம்ப லாங்கா போதுப்பா வேல காலைல தண்ணி வ எப்பவுமே எட்டு நாளைக்கு ஒரு முறை தா இங்க தண்ணி வரும் தண்ணி உட்டுட்டாங்க அந்த டே வந்து நம்ம மிஸ் பண்ட்டோம்னா ஒர்க்கல்லா அப்டியே பெண்டிங் ஆய்டும் துணி துவைக்கறது அது இதெல்லா சோ இங்க தண்ணி காலைலே விட்டதுனால எனக்கு காலைல ஒர்க் அதிகமாயிடுச்சு கிட்டத்த போ ஃபோரோ க்ளாக் வரயு வேலயே
ஆமாங்க பெண்கள் நாவே நம்ம பெண்கள்லு எப்பயுமே ரெஸ்டே இருக்காது வேலை இருந்துகிட்டே தா இருக்கு
ஆனா நம்போ சும்மாவு ஒக்கார மாட்டோ அது நல்லா யோசிச்சு பாருங்களே நம்ம நீ எங்க வீட்டுக்காரு ஒக்காருமா ஒரு அரை மண் நேரோ ரெஸ்ட் எடுத்து செய் கூடனா கூடோ
ம்
நம்ம ரெஸ்ட் எடுக்கறதுக்கும் தோணாது டக்குன்னு அந்த வேலய முடிச்சிற்ணு சாமானம் அது நாலு சாமானம் இருக்குதா அது கலுவிட்ணும் அந்த துணி இருக்கா எப்பா அலசி போட்ருன்னு அப்டி இல்லன்னா நம்போ தூக்கமு வராது அதயே யோசிச்சுட்டு இருப்போ நம்பளும் அப்டிதா வேலையே நம்ம நெனைச்சுக்குறோ பெண்கள்னாவே நெறைய வேல செய்யறோன்னு நம்ம மைண்ட்ல அது உக்காந்ருச்சு செய்ணு நம்மதான்ற மாறி றி உக்காந்துருச்சு ம்
ஆமாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆய்ட்ச்சுன்னா பள்ளி திறந்துட்டாங்கன்னா அப்ரோ வந்து நெறைய இன்னும் டபுள் வேலை ஆயிரும் சீக்கரமே ஏர்லி எந்திரிக்கணு அ சீக்ரமாவே எழுந்திரிக் க்கணு சீக்கிரோ அவுங்ளுக்கு வந்து டிஃபன் செஞ்சி குடுப்ப லன்சு ப்ரிப்பேர் பண்ணணு ம் அதுவே மதுலு
ஆனா ஸ்கூல் டேஸ்லே எனக்கு தெரிஞ்சி பெட்டர் ஏனா காலைலே ஒர்க் முட்ஞ்சிடு காலைலே ஆமா நெஜமாதா காலைல இட்லி ஊத்திட்டு ஒரு சாம்பார் வச்சிட்டோனா பசங்களுக் டிஃபன் கட்றதுக்கு எதுனா ஒரு ச ரைஸ் செஞ்சிட்டோனா அன்னைக்கு ஒர்க்கே ஓவர் ஆயிடுது காலையில காலையில சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டாட் பண்ணா கூடோ எயிட் ஓ கிளாக் முடிச்சி பேக் பண்ணி அனுப்பர்துக்கு செரியா இருக்கு அதுக்கு மேல வீடெல்லா க்ளீன் பண்ணிட்டு துணி எதுனா தொவைக்னா லெவன் ஆர் டுவெல் ஓ க்ளாக் நம்ம ஒர்க்கு முட்ச்ட்டு ஃப்ரியாய்ரு பெட்ட
ஃப்ரி ஆய்ட்டு அப்ப நாங்களா நா எப்டியே என்னோட வேலைய எல்லா செய்யறதுக்கு பண்மணி ஆய்ரு அப்றோ திருப்பி எங்க ஸ்கூல் நாங்க சேத்துருக்கோ ஸ்கூல்லா மூண் மணிக்கு ஒரு ஒரு மணிலர்ந்து பிரேக் எடுக்க முடியு அதுக்குள்ள வேற நா அ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ந்தே இந்த லேப்டாப்ல வேற ஒர்க்லா பாத்துட்ருக்கனா அத பாத்துட்ருப்பா அப்பர் திருப்பி வந்துருவாங்க அப்ற அவுங்ளுக்கு திருப்பி ஏதாவது செஞ்சி கூடுக்கணு அப்டியே காலோ போய்ட்டே இருக்குது
ம் ம் ம் அது கரெக்ட் தா தப்புதா கரெக்ட் தா கரெக்ட் தா பாவோ ஒர்க்கு யாருனா நம்புளுக்கு அதே அம்மா வீட்டுக்கு போய் பாருங்க ஒரு ஒர்க் தோ செய்ய மாட்டோ கம்முனு ஒக்காந்துட்ருப்போ அது இங்க பாருங்க எவ்ளோ ஒர்க்கு போவு அம்மா வீட்டுக்கு போனவே கிட்டத் தட்ட நா பத்து நாள் தங்கிட்டு வந்தே எங்க அம்மா வீட்ல காலில எழ்றது நைன் ஓ கிளாக் எழ்றது எங்க அம்மா பால் காச்சி வச்சிட்ருப்பாங்க ப்ரஷ் பண்ட்டு பால குட்சிட்டு ஒக்காந்துருவே கொஞ்சோ நேரா பொருத்து டிஃபன் குடுத்துருவாங்க டிஃபன் முட்ச்ட்டு லெவன் ஓ கிளாக்குக்கு மறுபடியு குளிச்ட்டு வந்து படுத்துருவே கொன் நேரோ நல்லா தூங்குவே அப்றோ ஒரு மணிக்கு மறுப்டியு லஞ்ச் சாப்டுவே கொஞ்ச நேரோ அப்டி இப்டி ஒக்காந்துட்டு மறுப்டியு தூங்கிருவே இதேதா நடந்துச்சி பத்து நாள் நல்லா ரெஸ்ட் எட்த்துட்டு வந்தே இங்க வந்தவுனே எனக்கு வேல செய்றதுகே தோணல அதுதா எங்க வீட்டுக்காரு சொல்றாரு நீ அங்க போய்ட்டு வந்தனாவே ரொம்ப சோம்பேறி ஆய்ற ஒர்க்கே செய்ய மாட்டக்ற கம்முன்னு ஒக்காந்துட்ருக்கப் பாரு அப்றோ கா செய்ய ஆரம்பிச்ட்டோன் வச்சிக்குங்க
ஆ இப்ப வந்து ம் ஆமா இப் ப வந்து பள்ளி லீவ் விட்ருக்காங்களே ஆ ம் ள்ளி சுற்றுலாவுக்கு எங்கேயாவது வீட்ல இருந்து கூட்டு போலீங்ளா
ஆ கண்டிப்பா ஆ போய்ருந்தேமே போய்ருந்தேமே ஐயோ ரொம்ப நல்ல அனுபவோ பா அழகான அனுபவோ கெடச்சிச்சி எங்களுக்கு காஞ்சிபுரோ கோயில்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோயில் விசிட் பண்ணிருப்போ பத்து கோ காஞ்சிபுரத்திலே வந்து பத்து கோயில் விசிட் பண்ணிருப்போ முருகர் கோயிலு அ அத்திவரதர் கோயிலு வரதராஜரா பெருமாள் கோயிலு ஆஞ்சிநேயர் கோயிலு அந்த காஞ்சிபுரத்து அம்மன்து கோயிலு காஞ்சிபுரோ காமாட்சி கோயிலு அ சொல்லிட்டே போலா நெஜமாவே அவ்ளோ கோயிலுங்க அவ்ளோ அழகான கோயிலுங்க அப்பாப்பாப்பா நெஜமாவே நம்ப ஊர்லல்லா இவ்ளோ அழகான கோயில்கள்லா இருக்குது ஆச்சரியமா இருக்கு
ஆமா காஞ்சிபுரம்னாவே அங்க கோயில் ஸ்தலோ நெறய இருக்குன் சொல்லுவாங் கேள்விப்பட்டிருக்கே நானு
கெடைக்குதுப்பா நீங்க அங்க போயே பாருங்ளே அந்த ஊருக்குள்ளயே ஒரே ஒரு ட்ற ஒரு தெய்வீக கல இருக்குது ஆனா
ஆமா அந்த கோயில் ஃபுல்லாவே எங்க பாத்தாலு கோயில்கள் அதிகமா இருக்
எங்க பாத்தா பிராமன்ஸ் தா அதிகமா இருக்காங்க கோயில் எங்க பாத்தாலு கோயில் பட்டு சென்ட்ரு பட்டு கு பட்டு பொடவை க்கான அதுவு பட்டுப்பொடவைக்கான ஃபேமஸ் தா அந்த காஞ்சிபுரோ
ஆமா உம்
ஆ அங்கேயு அதேதா அதேதா போயிட்டு இருக்கு அவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க உம் நீங்க எங்னா போயிருந்தீங்ளா
ஆ நாங்க வந்து கேர்ளா போயிருந்தோ கேரளால வந்து இந்த லோட்டஸ் லேக்னு ஒண்ணு இருக்கு அங்க போனோ இப்ப நாங்க இருக்ற சொந்த ஊரு யே அங்கேயே அங்க அந்த ஏரியாலேயே டூரிஸ்ட் பிளேஸ்னு தனியா இருக்கும்ல அங்க கூ அங்க போய் கொழந்தைக்ள கூட்டிட்டு போயிட்டு வந்தோ உள்ளூருக்குள்ள டூரிஸ் ட் பிளேஸ் நெறைய இருக்கும்ல ஆ அங்க போனோ அப்றோ வந்து இப்ப நாங்க இருக்கிற எடத்துல வந்து ஈசா யோகான்னு ஒரு சென்ட்ரு இருக்குது அங்க
ஆ
ஆ அங்க போனோ
உம்
அடிக்கடி நாங்க ஈசா அந்த என்ன ஒரே ஊர்ல இருக்கனால அந்த ஊர்ல தா அந்தது இருக்குது அதனால அங்க போவோ
உம்
ஈசா டெம்பிளுக்கு அடிக்கடி போவோ
ஈசா டெம்ப் ஆமாமா சூப்பரு நா இன்னு அங்க வரல்ப்பா கோயம்புத்தூருல ஒரு டைம் வர்றதுக்கு ட்ரை பண்ணோ பட் அது கேன்சல் ஆயிடுச்சு எல்லாமே ட்ரை பண்ணோ நாளைக்கு போலான்ற மாறி டைம் ரொம்ப ஹெவி ரைன் ஆயிச்சு அதனால வேணான்ற மாறி கேன்சல் ஆயிடுச்சு மகாராத்திரி அன்னைக்குதா சேரி போலா போயிட்டு இது பண்ணிட்டு வர்லான்னா முடில உம் உம் ம்
அப்றோ வந்து அதா அங்க மழைனால சீக்கிரோ வந்துட்டோ போன வருஷோ போனப்ப வந்து நாங்க வாகமன் போயிருந்தோ உம் அந்த ஊர்ல வந்து ஊ ட்டி மாறி இருக்கு வாகமன் வந்து அந்த ஹீல்ஸ் ஏரியா வளஞ்சு வளஞ்சு போகூ வண்டி கார்லயே போனோமா அத அதுக்கு முந்தின வருஷோ வந்து மேம்பரச்சுட்டு ஒரு கேர்ளாவுல ஒரு ஐயர்லேந்து அது வந்து தீ ஒரு ஊர் நடுவுல இருக்கு அந்த ஊர சுத்தி கடலு ஆறு ஒண்ணு ஜாயின்டா இருக் கு எடோ ஆ ஆ அதுல வந்து ஒரு சின்ன கப்பல் இது ஒரு போட் இது மாறி வுட்ருப்பாங்க அது பேரு ஜங்காரனு சொல்லுவாங்க நம்ம கார்லா கொண்டு போனோந்த கார்லே ஏத்திட்டு அந்த கரைல எறங்கிக்கிடணு எல்லா பேரு அந்த ஊருக் காரங்ள அந்த ஊரு போனும்னா டவுனுகுள்ள சிட்டிகுள்ள வந்துட்டு திருப்பி அந்த ஊருக்கு போனும்னா இப்டி தா எல்லா போயிட் போயிட்டு வருவாங்க அது டவுன் பஸ் மாறி
ஓகே ஓகே ஆ ஆ
இப்ப இந்த நாங்க ஃபோர் வீலர் வச்சிருந்தோ ஃபோர் வீலர் எடுத்து அதுல போட்டு அப்டியே ஒன்னா ஊரு அப்டியே போயிட்டே இருப் போனாலு சூப்பரான்ச்சு அமைதியா ரொம்ப பாக்க கொள்ள சவுண்டா அந்த தண்ணிக்குள்ள போக ரெண்டு பக்கோ வெறு தென்ன மரங்கள் அதிகமா இருக்கூ அந்த மாறி எடோ அது அப்டியே போய் ஒன்அவர்ல போய் எறங்கிட்டோ எறங்கிட்டு திருப்பி கார் எடுத்துட்டு அவுங்க வீட்டுக்கு போனோ அப்றோ திருப்பி அந்த ரெண்டு மூண் நாள் அவுங்க வீட்ல இருந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க வீடு அங்க இருக்கு ஆ அப்றோ அங்க இருந்து திருப்பி ஊருக்கு வந்தோ அந்த மாறி
பரவாயில்லைங்கள நல்லா வெளிய ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கீங்க உம் இயற்கைய நல்லா அனுபவிச்சிட்டு வந்திருக்கீங்க ரசிச்சிட்டு ம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல ம் ஆமா நம்ம நம்ப வீட்டுக்குள்ளயே இருக்கறதுனால கிட்டத்தட்ட ரொம்ப டிப்ரெஷன் தா ஆவுது இதே நம்ம வெளிய சுற்றுலா எங்கையே போயிட்டு வரும் போது நெஜமாவே அந்த நாட்கள் வந்து நெஜமாவே மறக்க முடியாத நாட்கள்லாவும் மாறிடுது அதே யோசிச்சிட்டு இருக்கோ இது இன்னிக்கி இப்ப போயிருந்தோம்ல இந்த நாள் நல்லா இருந்தது இல்ல இந்த கார்ல அப்டியே லாங் ட்ரைவ் வந்து பாட்டு கேட்டுக்கினே போம்போது பேசிட் அப்டியே போம் போது பசங்க கிட்டலா நெஜமாவு ஒரு நல்ல அனுபவம் தா அது இன்னொன்னு ஒண்ணு ஸ்பெஷல் தெரியுமா சாப்பாடு எடுத்துன்னு போயிருவோ
அப்டிங்களா நாங்க வந்து நாங்க சின்ன வயதுல வந்து சாப்பாடுலா எடுத்து போயிட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் வந்து பிள்ள எங்க வீட்டு கொழந்தைகள் எல்லாம் சாப்பாடுலா ஐயோ இங்கியும் சாப்பாடு சாப் அப்புறம் வெளியில போனா அங்க வந்து அந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புடி ஃபுட்டு வந்து டிஃபரன்ட் டிஃபரன்ட்டா ஆ இருக்கும்ல்ல சாப் பாடு வந்து டிஃபரன்டா இருக்கும்ல்ல ஒவ்வொரு ஏரியாவுல ஒவ்வொரு மாரி அந்த சாப்பாடு நம்ம அனுபவிக்கணு சொல்லிட்டு அங்கத இப்ப வந்து கேரளா போனம்னா கேரளா ஃபுட் சாப் குந்தானும் அப்ப நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு இப்ப ஒரு ஏரியாவுக்கு கொஞ்ச டிஃபரன்ட் டிஃபரன்ட்டா ஃபுட் இருக் கும்ல அந்த சாப்படலா சொட்டும் அந்த காலத்துல போய் நாங்க வந்து இந்த
ஏன் பசங்க கிட்ட இப்ப என் பசங்க கிட்ட நாளைக்கி டூர் போறோம்பா ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கி புளிசோறு எடுத்துக்கலாமானா போதும் எல்லா கையெடுத்து கும்புட்டு அம்மா நா டூர்க்கே கூட வரல தயவுசெய்து புளி சோறு செய்யாத புளி சாதமே செய்யாத தயவுசெய்து ரெண்டு நாள் அதே அதுதா இல்ல இல்ல அப்ப அததா சொல்லுவே நானு எங்க வீட்டுக்காருக்கு வந்து வெளி சாப்பாடு புடிக்காது இந்த ஹோட்டல் போய் சாப்பட புடிக்காது அவருக்
நீங்க புளி சாதம் எடுத்துட்டு போனீங்கனா வெளியில இந்த கோயில் தவர மத்த எடத்துக்கு போறீன்னு வச்சிக்கலே புளியோதரை எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சிக்காங்களே அப்ப வந்து சைடிஸ் வந்து அங்க ஏதாது விப் ப்பாங்க அத வாங்கி சாப்புட்டுக்கலா சாப்பாடு மட்டும் நம்ம எடுத்துட்டு போயி
சொல்றே நானு ஒரு நாள் ஃபுல்லா நாங்க இதுல தள்ளிடுவோம் நா என்ன சொன்னேன் ஒரு நாளு ஆ அப்பா ரெண்டு நாள் டூர் வருது ஃபர்ஸ்ட் டே மட்டும் கால டிஃபன் இங்கனே சாப்ட்டுக்கலா அ மதியானத்துக்கு நைட்டுக்கு மட்டும் நா சாப்பாடு எடுத்துக்கிறே அ சைடு டிஷ் மட்டும் எங்கனா வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் கூட வச்சி சாப்புட்டுக்கலான்னு வச்சிக்கோங்கள ஆ நல்லா இருக்கும் அப்டின்னு எடுத்துக்கிட்டப்பா நா பாக்ஸ்ச ஓப்பன் பண்ணே என் பசங்க ஜய்யோயோ அம்மா வேணவே வேணமா தயவுசெ ய்து என்ன மர மா நா பட்டினியா இருக்குறேம்மா வேணாம்மான்னு கத்துறானுங்க அப்புற சாப்பாடு திருப்பி எடுத்துட்டு தா வந்தே நானு
நாங்களா சாப்பாடுலா எடுத்துட்டு போனா எங்க எங்க ஹஸ்பண்ட் திட்டுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இந்த மாரி டிஃபரன்ட்டானா ஃபுட் எல்லா இருக்கும் அதெல்லா இப்போ போனாதானே சாப்பிட முடியும் ஆ அப்டின்னு சொல்லிட்டு சிறு வயதுல வந்து நாங்க வந்து ஆ நாங்க சி சிறு வயதுல இந்த பள்ளி பள்ளியில சுற்றுலா கூட்டிட்டு போவாங்கல்ல அப்பதா எங்க அம்மம்மா வந்து எனக்கு சாப்ப ப்பால்லாம் கட்டி் குடுப்பாங்க ஒரு நாளைக்கி லெமன் ரைஸ் ஒரு நாளைக்கி புளியோதர அதுக்கு சைடிஸ் வந்து உருளக்கெழங் வருவல் மாரி செஞ்சி குடுப்
செஞ்சி குடுப்பாங்க ஆமா அப்பெல்லா யார் கிட்டேயும் காசு குடுத்து வெளியில சாப்பிடப்பானு சொல்ல மாட்டாங்க வீட்ல இப்ப நம்ம ஒன் டேக்கு வந்து நம்ம எங்கனா போணு ஒரு சுற்றுலா போ போணுன்னா பையன பனது அத பணக்க என்ன என்னமோ சொல்லுவாங்களே அ பயணக்கலைவோ என்னமோ சம்திங் தமிழ்ல சொல்லுவாங்க அதுக்கு அதுக் ஒரு நாள் நம்ம ஸ்கூல்ல போனோனா அன்னைக்கு காலையில மத்தியானோ நைட்டுக்கு அது சாப்பாடு வீட்டுக்கு வர வரையு மூணு பொட்டலோ கட்டி குடுத்துருவாங்க கையில அது பேக்ல வச்சுக்கு அதத்தா நம்ம சாப்பிடுவோமே அததா சாப்ட் ஆவுணுன்ற ஒரு நிர்பந்தமு இருக்கு ஆனா இப்ப இருக்குற பசங்களு நம்ம கட்டி் குடுங்களா பாக்கலா அத வச்சிட்டு நீயே சாப்பிடுமா வச்சுட்டு போயிடுறாங்க
ம் அப்றோ வந்து நாங்க வந்து ம்
ம்
அ பள்ளி அப்றோ வந்து நா அந்த ஏற்காடு அந்த மாரி ஏரி சைடு கூப்டு போவாங்கள ஏரி தண்ணி சைடு இந்த ஏற்காடு எல்லா பாத்தீங்கன்னா அந்த பக்கோ அப்றோ வந்து அ இந்த ஒக்கேனிக்கள்னு சொல்லுவாங்க தண்ணி நீர் வீழ்ச்சி விழுகு இல்ல பால்ஸ்ஸு அந்த எடத்துக்கெல்லா கூட்டு ம் கூட்டு போயிருக்காங்க அப்ப அங்கபோனப்ப குளியலெல்லா ஃபிரெண்டோட உட்காந்து நல்ல அந்த பார மேரி இரு பார கல்ல உடக்காந்து சாப்பிட்டு இருக்கு போது அவுங்கலே வந்து மீன்னெல்லா வறுத்து விறப்பாங்க அங்கனே மீன் எல்லா வறுத்து விப்பாங்க சைடிஸ்க்கு அத வாங்கிக்கிறோவோ ம்
சரித்தோழி நீங்க நமக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து முடிவடைந்தது நன்றி தோழி ஆ அடுத்த இணைப்புல பார்க்கலா